வணக்கங்க.
வணக்கம்.
ம் என்னப்ப நீங்கதா சொல்லணு நானுங்களா? எல்லா துணி எல்லா இருந்து ச்சி துணி எல்லா மடி ச்சு வச்சுட்டு எங்க ஊர்ல திருவிழாங்க இன்னக் கி அதனால சாமி ஊர்வலோ வருன் றதுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கோங்க.
ஓஹோ முடிஞ்சிச்சுன்னு சொன்ன மாரி இருந்துச்சு.
நேத்து கூழ் மட்டுந்தாங்க ஊத்துவோ இன்னைக்கு வந்து அம்மன் ஊர்வலோ வருவாங்க. அம்மன் ஊர்வலோ வரு வாங்க அவுங்க அம்மா வீடு இருக்கு பக்கத்துல அவுங்க அம்மா வீட்டுக் போயிட்டு அங்க ஒரு பூஜைய போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க பாக்க
ஆ யாரோட அம்மா வீடுங்க?
அதுக்குதா அம்மனோட அம்மா இங்கதாங்க இருக்கு. அதனால எ ல்லா அங்க போவாங்க ஆமாங் அம்மன் வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்ட்டு அங் க ஒரு பூஜ போடுவாங்க. பெரிய பூஜ நடக்கு அங்க. அங்க அம்மன் தலையில வச்சுட் டான்ஸ் ஆடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு அது பாக்கறதுக்கே கங்கை அம் மன் அவங்க பேரு. நல்லா இருக்கு ம் ம் சொல்லுங்க ஐயோ சத்தியமா தெரியாதுங்க கொஞ்ச சொல்லித்தாங்களே.
அப்பன்னா சொல்லி தருட்டுங்ளா?
ஆ க கண்டிப்பா கண்டிப்பா இதே நா உங்க கிட்ட கேக்கலானு இருந்தே. ரசப்பொடியு கொஞ்ச சொல்லிக்குடுங்க. சாம்பார் பொடி சொல்லிக்குடுங்க. ஆ டிஃபன் எப்டி என்னது அது அந்த இட்லி பொடி எப்டி செய்யறது ன்னு கொஞ்ச சொல்லி
நா இட்லி பொடிய மட்டு சொல்றேங்க உங்களுக்கு ரசப்பொடி ஏற்கனவே சொல்லிட்டே
ஐயோ ஒரு டைம் மறந்துட்டாச்சுனா னிச்சு நீங்க ஒரு டைம் சொல்லி் குடுங்க ப்ளீஸ் ம் ம்
சேரிங்க நா இப்போ இட்லி பொடிய சொல்றேங்க. ஒரு ரெண்டு குட்டி குட்டி கப் இப்ப ஒரு அம்பது கிராம் கப் அளவுக்கு ஒரு நூறு கிராமு நூறு கிராம் இல்ல எரநூறு கி ராமு உளுந்து பருப்பு எடு த்துக்கோங்க.
ஆ
சரிங்களா? அது ஒரே ரெண்டு சிட்டிக எ ண்ண ஊத்தி
ம்
ம் அதாவது ப்ரவுன் கலர்ல வர்ற அளவுக்கு சிம்லயே வச்சு ரொம்ப நேரோ ஃப்ரை பண்ணணுங்க.
ஓ அப்டிங்களா ஆ
ஆமாங்க நீங்க எண்ண ஊத்தாம கூட வறுக்கலா. ஆனா ஒரே ஒரு ட்ராப் எண்ண ஊத்தி வறுக்கும்போது உங்களுக்கு அந்த பிரவுன் கலர்ல ஓரளவுக்கு தெரி
ஓ கருமையா வராம கொஞ்சோ கரெக்டா இது பண்லா. ஆ
க லைட்டா கலர் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடலாங்க.
ம்
அந்த உளுந்து பருப்பு வந்து வறுபடணு.
அப்டிங்களா பிரவுனா இருந்தா போதுங்களா? ம் ம்
ப்ரௌனா வந்தா போது.
ம்
அதுக்கப்றோ கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுவு ஒரு ஒரு கப்பு நீங்க ரெண்டு கப்பு உளுந்து எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு கடல பருப்பு எடுத்துக்கோங்க. பச்சக்கடல பருப்பு அதுவு என்னா பண்ணுங்க அதே மாதிரி கொஞ்சமா இது வச்சு லைட்டா ஆ ரெண்டு ட்ராப் பு எண்ண ஊத்தி சிம்லயே வெச் சிதாங்க பண்ணணு ஃபாஸ்ட்டா வச்சுட்டிங்கன்னா மேல மட்டு கலர் வந்து தீஞ்சு போயிடு
ம்
சிம்லியே வச்சிட்டு ப்ரௌனா வர்ற அளவு க்கு அதையு நீங்க வறுத்துக்கணுங்க.
சரிங்க.
அதாவது அதுக்கு காஞ்ச மொளகாங்க ஒரு ம் நம்ப எரநூறு கிராம் நூறு கிராம் அப்படி எடுத்தீங்கன்னா காஞ்ச மொளகா ஒரு இருவது காஞ்ச மொளகா எடுத்துக்கோங்க.
குண்டு மல்லியா குண்டா இருக்குறதுங்களா இல்ல கொஞ்சோ நீளமா இருக்குங்களா அ
நீள மொளகாவே நீள மொளகாவேங்க.
சேரிங்க.
காரோ வரு அதுதா. அந்த மொளகாவ ஒரு இருவது இருவத் த்தஞ்சு மொளகா கூட எடுத்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. அதயும் அ ம் லைட்டா எண்ண ஊத்தி லைட்டா வறுத்துக்கோங்க வறுபடுற அளவுக்கு.
ம்
அதுக்கப்புறோ மெளுகுங்க
சரிங்க அதுவு நூறு இருந்தா போதுங்களா?
அவ்ளோ வேணாங்க. ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் மெளகு போதுங்க.
சரிங்க ஒரு அம்பது போடலாங்களா?
ஏங்க அதுவு ஜாஸ்திங்க அம்பது கிராமுன்றது
ஓ செரி அதுவு கம்மிங்களா?
கம்மிங்க ஒரு நாலே நாலு ஸ்பூன் போடுங்க போது கரண்டி இல்லிங்க.
ம்
ஸ்பூனுங்களாங்க நாலு ஸ்பூன் வந்துட்டு மெளகு அதயு வறுத்து க்கோங்க வறுத்து அதுலயே கொட்டிக்கோங்க.
ஓகேங்க.
அப்றோ கொஞ்ச சீரகோ எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகோ எடுத்துக்கோங்க.
ம்
அப்டியே வறுத்து கொட்டிக்கோங்க.
ஓகேங்க.
அப்றோ அதுல பெருங்காய தூள் இருந்தா லைட் டா வறுத்துட்டு அதுல போட்டுக்கோங்க. இல்ல கட்டியா இருந்தாலு வறுத்துட்டு போட்டுக்கோங்க.
சரிங்க.
அதுக்கப்புறோ காஞ்ச மொளகா உப்பு கொஞ்சோ போட்டுக்கோங்க
ஓகேங்க.
டுக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி இப் கருவேப்பிள்ளைங்க உங்ககிட்ட எந்த அளவுக்கு கருவேப்பிள்ளை இருக்கோ அவ்வளவு கருவா லியோ நல்லா உரிச்சு ஆஹ் முடிஞ்சா வெயிலயும் காய போட்டு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல்
ஓ ஃப்ரெஷ்ஷா அப்பவே சேர்க்க கூடாதுங்களா
இல்லங்க ப்ரெஷா இருந்தா கூட ஓகே அலசிட்டு எடுத்து வெயில காய போட்டு ட்டு அத ட்ரை பண்ணனுங்க திருப்பியும் அந்த வெறு தவால போட்டுட்டு கொஞ்ச நேரம் வறுத்துட்டே இருந்தீங்னா சிம்லியே வச்சு அது வந்துட்டு வருறுபட்டுருங்க மொறு மொறுன்னு வந்துருங்க உடையிற அளவுக்கு
ம் சரிங்க சரிங்க
இந்த கருவேப்புல ஒரு ரெண்டு பிடியாவது போட்டுக்கோங்க
உம்
அது போட்டு முடுச்சுட்டு அதுகப்புறம் என்ன போடலா ஆஹ் எள்ளு இருக்குலைங்களா எள்ளு
ஆமா
ஆஹ் அது ஒரு அம்பது கிராம் அளவுக்கு எடு
கருப்பு எல்லுங்களா வெள்ள எல்லுங்களா
ஏங்க உங்களுக்கு எது இருக்குதோ அது போடலாங்க வெள்ளை எள்ள விட கருப்பு எள்ள ஸ்ட்ரென்த் அதிகம்
அப்படிங்களா செரிங்க செரிங்க
தையும் வருத்துட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு அதையும் போட்டுகோங்க அப்பறங்க பூண்டு ரேட்டு கம்மியா இருந்ததுன்னா இல்ல அதிகமா இருந்ததுன்னா ஒரு கொஞ்சமது யூஸ் பண்ணுங்க வாசனை நல்லா இருக்கும் அத உரிச்சிட்டு அத வெயில காய வச்சு வச் வச்சிருந்து போட்டாலும் செரி இல்லனா நீங்க இதுலே வெறு தவாலியே ரொம்ப நேர ட்ரையா பண்ணணுங்க அத ரோஸ்டு பண்ணணுங்க
ஆ
நல்ல அத ரோஸ்ட் பண்ணிட்டு இது எல்லாதையு ஒரு தட்ல போட்டு ஆர வச்சு வச்சுகணுங்க
செரிங்க ஆர வெச்சுட்டு
எல்லாத்தியு நல்லா ஆற வெச்சிட்டு ஒரு மிக்சி கப் எடுத் கத்துக்கோங்க நல்லா தொடச்சிக்கோங்க ஈரோ இல்லாத மாரி
ம் சரிங்க சரிங்க
தொடச்சிட்டு அந்த கப்புல அப்படியே கொட்டிக்கோங்க அலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்
அந்த கப்புல கொட்டிட்டு மிக்சில முன்னாடி ஒரு திருப்பு பின் பின்னாடி ஒரு திருப்புங்க முன்னாடி ஒரு திருப்பு பின்னாடி ஒரு திருப்புங்க
சரிங்க
பல்ஸ் மோடுன் சொல்வாங்க தெரியுங்ளா மிக்சில பல்ஸ் மோடு
அதா செய்யோ தெரியாதுங்களே அதுல
பல்ஸ் மோடு தெரியாதுங்களா அதாவது ஃப்ரெண்ட்ல ஒன்னு ரெண்டு அதாவது நேரா நின் நின்னுட்டு இருந்தா ஆஃப்புங்க மிக்சி
ம்க்ம்
முன்னாடி திருப்பனா ஒண்ணுல போகுங்க அதுக்கப்பறோ ரெண்டு போகுங்க அதுக்கப்பறோ மூணு போகு இல்லைங்களா அத மாரி முன்னாடி ப முன்னாடி திருப்பாம பின்பக்கமா திருப்பீங்ன்னா அது பல்ஸ் மோடுங்க அதாவது நீங்க உள்ள அறப்பட்டுருந்ததெல்லா ரிவர்ஸ்ல போகுங்க
அப்டிங்களா ஆ
நம்ப கை உட்டு கலக்க தேவ இல்லைங்க
ம்க்ம் எனக் தெரியாதுங்க அட்வா இப்பதா அட்வான்டேஜா வந்துருகாங்கங்க மிக்சி
பழைய மிக்சிலியே இருக்கு இது யாருக்கு தெரியுறது இல்லிங்க நா யூடியூப் பாத்து கத்துக்குனங்க
அப்டிங்களா எனக்கு தெரியாது நீங்க சொல்லிதா தெரிது
முன்னாடி ஒரு திருப்புனா ஒண்ணுல வந்துருங்க அப்டியே திருப்பி ரிவஷ் ஷ்ல வந்துட்டு பின்னாடி ஒரு திருப்பு திருப்பி பாருங்க
ம் சூப்ருங்க ஆ நல்ல டிப்ஸா இருக்குங்க
ஆ இது வந்துட்டு இத மாரி போட்டு கொஞ்ச கொற கொறப்பா இருக்குற மாரிங்க ரொம்ப நைஸா பொடி போட்றாதீங்க கொஞ்சோ கொற கொறப்பு வரணு அந்த மாதிரி எடுத்துட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க இல்லன்னா உங்ளுக்கு தேவ்யான அளவுக்கு இன்னுங் கூட
சால்ட் மட்டு மிக்ஸ் பண்ணிக்லா அ
ஆமாங்க உங்க தேவ்யான அளவுக்கு அது மிக்ஸ் பண்ணிகோங்க இதுல நீங்க நெய்ய காச்சி ஊத் த்தி சாப்ட்டாலு செரி இல்லைன்னா நல்லெண்ண சாப்புடுவீங்களா
ஆ சாப்டுங்க
ஆ அந்த நல்லெண்ணயில வெச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இட்லிக்கோ தோசைக்கோ இல்ல சாதத்துக் கோ பெசிரி சாப்புட்டு பாருங்க ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க
சூப்பருங்க கொஞ்ச நேரத்துல எனக்கு இது நல்ல கிளாஸாவே எடுத்துட்டீங்களே பரவால்லைங்களே உங்களுக்கு குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாங்க குக்கிங்ல உங் நம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குற மாரி இருக் க்குங்க
ஏங்க எனக்கு புடிச்ச ஒரு விஷ்யித்த தெரிலனாலு கத்துப்பங்க நானு அத
சூப்பருங்க
புடிக்காத சமையல் பக்கமே போமாட்டங்க
இவ சமையல் பக்கம் போகாதே உங்களுக்கு இவ்வளோ தெரியுது
அதாவது புடிக்காத சமையல எனக்கு புடிக்காத ஒரு சிலது செய் கூடாதுன்னா அந்த சாப்பாட்ட செய்ய மாட்டாங்க
ஓ ஓகே ஓகே
கே எத புடிச்சாலு நா செஞ்சு தரமாட்டங்க
சூப்பர்ங்க இதுங்க நல்லா ரிவேஞ்சுங்க
ஆமாங்க எனக்கு புடிச்சத மட்டு செஞ்சு செஞ்சு சாப்
ஆமாங்க அப்பதா நம்ம ஒடம்பு தேரு இவங்களுக்கு செஞ்சு சாப்ட்டா நம்மளுக்கு என்ன ஒடம்பு தேரு நம்மளுக்கு இதுல என்ன பெனிபிட் இருக் கு பாருங்க ஒண்ணுமே இல்ல நமக்கு என்ன புடிக்குதோ அது செஞ்சுரனுங்க அவங்க சாப்ட்டா சாப்ட்டு சாப்டாகாட்டி போட்டுங்க
அப்படி இல்லிங்க
போட்டு விடுங்க ஒண்ணும் பிரச்சன இல்ல
அப்படியெல்லா இல்லைங்க அதாவது நாம்ப சாப்படுறது தென்தலதா சாப்புடுவோம்
ஆமாங்க
த்தே இல்லாத ஐட்டத்த மட்டுந்தாங்க கேக்கறாங்க அதனால நா இத்தியே போட்டு நீங்க சாப் ட்டுதா ஆகணுன்னு ஒரு போர்ஸ் பண்ணிட்டனா அவங்க எல்லா காயும் மே செஞ் சாப்ட்டு பழகிடுவாங்க
ஆமாங்க வெட்டருங்
எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நெய்யே புடிக்காது நா என்ன பண்ணுவே யும் பொங்கல்ல நெயி போட்டுருவங்க
சூப் பண்லாம் ம்
கூட அடிச்சு சத்திய வைப்பங்கன அதுல போல்லண்டு
ஆமாங்க நெய் சாப்ணுங்க ந பட் கெட்ட கொழுப்பெல்லா எடுத்துடுங்க நல்ல கொழுப்புங்க அது
ஆமாங்க
நல்ல சார் நல்லது தாங்க நல்லது யாருக்கு நல்லதுன்னு எடுத்துக்கறாங்க
அதனால தாங்க போர்ஸ் பண்ணி செஞ்சு போட்டுறதுங்க நீங்க இதுதா சாப்ணுன்ட்டு
ஆமாங்க அப்டி இருந்தாதாங்க பசங்களு கொஞ்ச எப்டி சொல்றது கொஞ்சனா நம்ம பேச்ச கேக்கரங்களோ இல்லின்லோ நம்ப ஓரளவு எ அவுங்களுக்கு ஒரு ஸ்டெத்தான சாப்பாடு குடுதோனு ஒரு சடிஸ்ஃபைட்ல இருந்தர்லா
உங்க பசங்க எல்லா காயெல்லா சாப்டுவாங்களா
ஆ சாப்டுவங்
எல்லா காயுமே சாப்டுவாங்களாங்க எல்லா காயுமே பொரியல் பண்ணா சாப்டுவாங்களா
ஆ காயினா எல்லா சாப்டுவாங்க அவ்ளவ் எல்லா ஒதுக்கி மாட்டாங்க ஓரளவுக்கு நா நான்வெஜோட வெஜிடேரியன்தா நா அதிகமா செய்வே அந்த வீட்டுல அப்ப வந்து நா நல்லாவே சாப்டுவாங்க ஒன்னு பிரச்சன இல்ல
செரிங்க
ம்
ஏன்னா உங்களுக்கு அடுத்த கால்ல நானு உங்களுக்கு கண்டிப்பா அ காய் பொரியில சாப் பாட்டுல எவ்ளோ அது எப் எப்டி காய்ய நம்ப சேக்கறது அத பத்தி எல்லா நா உங்களுக்கு சொல்லி தரங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி எனக்கும் அதுல வந்து நிறையிய டவுட்டுகல்லாம் இருக்குதுங்க அது கண்டிப்பா உங்க கிட்ட கேட்டு நான்னு அதை கிளியர் பண்ணிக்கலான்ற ஒரு இதுல இருக்கு ஏன்னா நீங்க நல்லா சமக்கிறீங்க உங்களோட டிப்ஸ் எனக் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்ங்க நன்றிங்க நன்றி தோழி நன்றி தோழி நன்றி நன்றி